வணக்கம் தோழி
இரவு வணக்கம் சகோதரி என்ன நீங்க சாயந்தர நெனப்புலயே இருப்பீங்க போல
ம் தோழி
நா சும்மாதா சகோதரி வெளியே உக்காந்து சரி காத்து வாங்களலான்னு பாத்தா காததே அடிக்க மாட்டிக்கிட்டு
தோழி மழையான் தோழி அங்க இங்க மோடமா இருக்
இல்ல சகோதரி ஆ இங்கெல்லா மழையில்ல தோழி இங்கயு அப்படிதா இருக்கு மழ வருமா என்னான்னு தெரில ஆனா காலையில அடிச்ச வெயிலக்கு மழ வந்தா கூட ஆச்சரியப்படுறக்கு ள்ள நேரத்துக்கு நீங்க என்ன சகோதரி பண்றீங்க சாப்ட்டீங்களா
தடி நிகழ் ஆ சா
கண்டிப்பா சகோதரி எல்லா ஊர்லிமே
புளியோதர
சேரிம்மா சகோதரி நீங்க தா தோச ஊத்துவீங்ளா வீட்ல இல்ல அம்மா தா ஊத்துவாங்ளா
நா தா நாந்தாங் சட்னி அ அரச்சே ஆ
சேரி பரவால்ல சகோதரி ஒரு நாள் தானே அரச்சீங்க அதுக்கே ச சங்கடப்பட்றீங்க விடுங்க
ஹ
பல்லி கூட பாரு சாகோ பல்லி கூட பாருங்க சகோதரி கத்துது நா சொன்னதுக்கு
என்னதுங் தோழி
இல்ல சகோதரி ஒரு நாள் தானே பரவால்ல ஃபீல் பண்ணாதீங்
ஆ கேக்குதுங் தோழி கேக்குதாங்கறது நல்லாவே கேக்குதுங் தோழி அதுக்கு முன்னாடி பேசறது விட்டு விட்டு கேக்குதுங் தோழி
இல்ல சகோதரி இப்ப ஒரு நாள் தானே சமச்சீங்க பரவால்ல விடுங்கன் நா சொன்னேல்ல உங்ககிட்
செரி ஆ ஆ
அதுக்கு வந்து பள்ளிக் கூட சட்டம் அது கூட பள்ளி
ஓ பல்லி பகல் ஆடுதுங்ளா ஆ அதென்னமோ
சிருக்கு என்னைக்காவ்து ஒரு நாள் தான இந்த பொண்ணு சமைக்கு அதுக்கே க கவலப்படுதுன்னு
ஆ
ஆமா சகோதரி என்ன பண்றது அப்டி ஆய்ப்போச்சி நெலம உங்களுக்கு சமைக்க விட் டுட்டாங்களேனு
ஸ்ப்லீங்ளா
ஆ கேக்குது சகோதரி உங்க நீங்க இருக்கற எடத்துல த கொஞ்சோ டவரு இல்லீங்ளா
ம் இல்லலீங் தோழி எனக் ஃபுல் டவர்ருக்குங் தோழி
ஆ இல்ல சகோதரி நாங்க வந்து கோழியெல்லா வள இல்ல கண்ணுக்குட்டி மட்டு இருக் ஆ கேக்குது கேக்குது நா பே சறது உங்களுக் கேக்குதுங்ளா?
செரிங் தோழி ஆ கேக்குதுங் தோழி
ஆ இல் ஆ கோழி கோழியெல்லா வளக்கல
தோழி கேக்குதுங்ளா கே எனக் கேக்குதுங் தோழி நீங்க பேசறது
எனக்கு நீ பேசறது கேக்குதுங்க நா பேசறது உனக்கு லேட்டா வந்து கேக்கும் போல கரெக்ட்டா
ஆமா ஆமாங் தோழி கொஞ்ச லேட்டா வருது ஆ கேக்குதுங் தோழி இப்ப
ஆ சேரி சேரி இல்ல நாங்க கோழியெல்லா வளக்கலடா கண்ணுக்குட்டி மட்டுந்தா நாங்க வளக்குறோ
கண்ணுக்குட்டிங்ளா மாடு குட்டிங்ளா
ஆ கண்ணுக்குட்டி குட்டி கண்ணுக்குட்டி மாடு பெரிய மாடு அந்த மாடு குட்டியா இருக்கும்போது கண்ணுக்குட்டி சா கண்ணுக்குட்டி சகோதரி
ரிங்
அதுமே நாங்க வளக்கல சகோதரி அத்த வீட்ல தா வளத்துட்ருக்காங்க
ஆ
சேரிங்க சகோதரி நீங்க எதாச்சு கண்ணுக்குட்டி, மாடு, ஆடு அந்த மாரி வளக்கறீங்ளா? சீம்பால்னா எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கு சகோதரி
பாயில்
ஆ சீம்பால்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கு ஆனா சீம்பால் வந்து ரொம்ப கெடைக்கறது கஷ் ஆமா சகோதரி ஆனா அதுக்கப்டி அப்டி அது அப்டியே கொழ கொழன்ருக்கும் அப்டியே க த்தி போட்டு அது வெந்து கேக்கு மாரி செமயா இருக்கு சகோதரி இனிப்புக்கு அதுக்கு இப்ப வேற ஏ சகோதரி ஞாபகப்படுத்தி விட்டீங்க எனக்கு சீம்பாலு
சேரி சேரிங் தோழி
ஆ நீங்க இருக்க பக்கல சீம்பால்லா அதிகம் குடுப்பாங்களா சகோதரி
இங்கேன்னா கெடைக்கும் தோழி மாட்டுக்காரங்ங்கிட்ட சொல்லி வெச்சோம்னா கொண்டாந்து குடுத்துருவாங்கங் தோழி
ஆமா சகோ அதுவுமே சகோதரி ரொம்ப வந்து பழகனவங்க தெரிஞ்சவங்களா இருந்தா மட்டுதா சகோதரி வந்து நீங்க அவங்ககிட்ட தொடர்ந்து ஒரு பத்து நாள் கேட்டுட்டுருந்தத நம்ம டெய்லி வாங்கற பால்காரரே குடுப்பாரு யாராவது ஒரு நாள் ரெண் நாள் கேட்டுட்டு வுட்டுட்டீங்ன்னா தர மாட்டாங்க ஏன்னா அதுக்கு நெறிய பேரு போட்டி சீம்பால்க்கு
இங்கெல்லா அப்பிடில்லா இல்லேங தோழி சீம்பால் தோழி ஊத் கன்னுக்குட்டிக் குடுப்பாங்கங் தோழி கன்னுக்குட்டிக் தோழி
இல்ல சகோதரி நீங்க இருக்க எடத்துலல அப்படிங்ளா சேரி அப்பக்கு ஈஸியா கெடைச்சதுன்னா எனக்கு கொ இல்ல சகோதரி ஈசியா கெடச்சதுனா எனக்கு கொஞ்சு கெடைக்கும் போது அதிகமா இருந்ச்சினா கொஞ்ச குடு த்தனுப்புங்க பார்சல் பண்ணி வுடுங்க
ஆ செரிங் தோழி செரிங்க தோழி
ஆனா அது சீம்பால் சாப்பிறது சகோதரி நம்ம ஒடம்புக்கு ரொம்ப சத்துன் சொல்லுவாங்க
ஆமா ஆமாங்ங தோழி ரொம்ப சத்துதாங்க தோழி மொதன் நாள் பாத்தீங்ன்னா குட்டி போட்டு மொத நாள் பாத்தீங்ன்னா த கெட்டியா கேக் மாரி வருங் தோழி ரெண்டா நாள் மூணா நாள்ல்லா போயிடுச்சுன்னா தண்ணி மாரி பிரி பிருனு
ஆமா சகோதரி இல்ல சகோதரி ரெண்டாவத் இல்ல சகோதரி ரெண்டாவது ம ரெண் டாவ்து சீம்பால் கூட சகோதரி மேல தா வந்து தண்ணி இருக்கு ஒரு டொன்டி பர்சன்னே தண்ணி இருக்கு சகோதரி எம்பது சதவீதோ வந்துட்டு ஓரளவுக்கு கெட்டியா வரு இந்த மூணாவது நாலாது பால் தா சகோதரி நீங்க சொன்ன மாரி வந்து இந்த திரி திரிஞ்சு போய் வரு பாதி தண்ணி பாதி வந்து சீம்பால் மாரி வரு சகோதரி
ஆமா ஆமாங்க தோழி ஆ கேக்குதுங் தோழி எனக்கு
சேரிங்க சகோதரி வேலையெல்லா முடிச்சுட்டீங்ளா
ஆ வேலயெல்லா முடிஞ்சிதுங் தோழி
ஆ இங்க எல்லா வேலையுமே முடிஞ்சிது சகோதரி ஆ முடிஞ்சது சகோதரி பாத்திர வெலக்கி வீடெல்லா கூட்டி விட்டுட்ட சகோதரி அப்ற காலைலே இன்னும் கொஞ்ச லேட்டா எழுந்துக்லான் டு தம்பிக்கு மட்டு கொஞ்ச பால் ஆ த்தி குடுக்கனு சகோதரி சேர் அவ விளயாண்டுட்ருக்கான கொஞ்ச நேர ஆகட்டு ஆனதுக்கப்புறம் குடுத்
ஓ தூங்கறதுக்கு எத்தன மணிக்கிங் தோழி தூ
அவ வந்து தூங்கறதுக்கு சகோதரி இப்ப தம்பி வந்துட்டு இ இப்போ சாய்ந்தர தூங்கல அப்டின சகோரி எப்டியும் படுக்கறதுக்கு நா படுக்கும் போது பத்தர பதனௌரு மணிக்லா தூங்கிருவாரு இப்ப வந்துட்டு தூங்கியே ஏழ்றைக்குதா சகோதரி எழுந்திருக்கா போல அதனால ஒரு படுக்க எப்டியு பன்னெண்டு ஒரு மணிக் காயிரு சகோதரி
செரி இப்போ பனென்டு ஒரு
கண்டிப்பா சகோதரி நா வந்து நா சும்மா எனக்கு அப்பே தூக்கோ தள்ளு சகோதரி நா படுத்து தூங்குவே இருந்தாலு அப்டே அர தூக்கத்தூலியே அவன அப்டி பாப்ப என்ன பண்றா ஏது பண்றா நம்ம படுத்திருப்போ சகோ நம்ம பக்கத்துல்தா ந ங்க லைட்டு டிவி எல்லா ஆஃப் பண்ணிருவோமானாலு பக்கத்துல தா படுப்ப இருந்தாலு தூங்க மாட்ட வேடிக் பாத்துட்டே இருப்ப எதாவ்து ஒன்னு பேசுவா குறம்பு பண்ணுவா கைய கைய கால ஆட்டிட்ருப்பா இங்கிட்டு அங்கட்டு இருட்டுல கூட ஒரு ஒரெடத் துல இருக்க மாட்டா சகோதரி இங்யு இங்யு ஓடிட்டேதா இருப்பா அப்பறோ உங்க வீட்டு பக்கத்துல குட்டீஸ்ங்கல்லா இருக்காங்களா சகோதரி சின்ன பிள்ளைங்களா இருக்காங்களா
ஆ இருக்காங்கங் தோழி குட்டீஸ்லா நெறைய நேரம் போறதே தெரியாதுங் தோழி குட்டிஸ் இருக்கனால
அவங்களோட விளையாடுவீங்ளா சகோதரி நீங்க
ஆ வளையாடுவேங் தோழி குட்டி குட்டி பொம்மைையெல்லா எடுத்து போட்டு வெளையாண்டுகிட்டு உக்காந்துருப்பேங் தோழி
ட்டி பிள்ளைங்கலந்து பொம்யெல்லா திருடி விளாட்றீங்கன் அர்த்தோ அந்த
ஆமாங் தோழி நா என்னா வ ச்ருக்கணோ அத தா புடுங்கி புடுங்கி வெளயாடுவாங்க
கண்டிப்பா சகோதிரி நீங்க சொன்ன மாரி நம்பக்கு நம்பக் நம்ப என்ன ஒரு பொருள் எடுக்குறோமோ அந்த பொருள் தா அந்த கொழந்தைக்கி கூட ரொம்ப புடிச்சுருக்கு நம்ப கிட்டருந்து வேகமா வாங்கிருவா ங்க அது வரைக்கு சகோதிரி அந்த பொம்ம வந்து அந்த கொழந்தைங்க பாக்க மாட்டாங்க குப்பைல கடக்கு அந்த கா அந்த பா அந்த பொம்ம நம்ப எடுத்தா தா அவுங்களுக்கு பொக்கிஷ் ஷம் மாரிருக்கு வேகமா புடுங்கிருவாங்க நம்ப கிட்டருந்து
ஆ ஆமாங் தோழி ஆமாங் தோழி
அப்றோ சகோதிரி உங்களுக்கு வந்து எதாது அனிமல் னா புடிக்குங்ளா பெட்டெல்லா
ஆ பெட்டெல்லா புடி எனக்கு பூனைன்னா ரொம்ப புடிக்குங் தோழி அதனால வி இன்ன வரைக்கு சின்ன பிள்ளைலந்து இன்ன வரைக்கு பூன இல்லாம நா இருந்ததே இல்லைங் தோழி
ஓ ஆனா பூனைய வளத்தீங்னா பூனை குட்டிங்கள்லா நம்ம சொல்றதெல்லா கேக்கு நம்ப கூடயே வந்து பெட்லலா படுத்து கு அப்டியே அழகாருக்கு அப்டிம்பாங்க ஆனா ஒரு சில பூன குட்டி வந்து நம்பளே கப்பு வளத்தவங்ளே கடிச்சு வெக்குன் சொல்லுவாங்க உண்மைங்ளா
ம் கா ஆ கடிக்காது கடிக்காதுங் தோழி பூனயெல்லா அத போட்டு பூனைய போட்டு நசுக்குனாதாங் தோழி கடைக்கு மித்தபடில்லா கடிக்காதுங் தோழி அது பாட்டுக்கு வரு அது பாட்டுக்கு போகுங் தோழி
சேரிங்க சகோ நீங்க உங்க வீட்ல பூன வளத்துட்ருக்கீங்ளா
ஆ அத
சேரிங்க
அல்லருந்து நாங்க வளத்த மாட்டோ தோழி ஆட்டோமெட்டிக்கா அதுவே வீட்டுக்கு வந்துருங் தோழி
எத்தண ச எத்தண பூன செவக்க வச்சிருக்கு
தோழி ஒண்ணுதாங் தோழி இருக்கு மித்ததெல்லா காணாங் தோழி வரு சாப்பாடு வப்போ சாப்டு திரும்ப போய்
சேரிங்க சதிரி எங்க அத்த வீட்ல கூட மூணு பூனருக்கு சகோதிரி ஆ எங்க அத்த வீட்லி மூணு பூன குட்டி இருக்கு சகோதரிஅந்த பூனயாவே அதுவா வந்து பழகி இவுங்க அப்டியே சாப்பாடு போட்டு பழக்கிட்டாங்களா பழக்கி அதுவா வந்து சாப் ட்டு போய் பழகி டெய்லிமே வந்துருது சகோதிரி வீட்டுக்கு பூன ஒரு நாள் நம்ம சாப்பாடு போட்டோம்னா அந்த பூன குட்டி தொடர்ந்து வந்து வந்து நம்ம வீட்ல சாப்ட்டுக்குது
நாங்க அப்டிதாங் தோழி பழக்கி வுட்டோ ஆனா வீட்ட நல்லா பாத்துக்குங் தோழி பல்லி பூச்சி பூரா பாம்பு இதெல்லா வூட்டுக்குள்ள வுடாதுங் தோழி ஆமாமாமா அதுக்கொசரமே நா
ஆமா சந் எலி எலித்தொல்ல இருக்கோங்களுக்கு பூன வளக்குறது ரொம்ப நல்ல ஒரு ஐடியா சகோதிரி
ஆமாமாங் தோழி எங் வீடு வந்து ஓட்டில் வீடா அதனால வந்து எலி நெறயா வந்துருது தோழி இதுக்கொசரமே பூனய எப்டியாவது வள்த்துருவேங் தோழி
ஆமா ச நீங்க எலிக்கு என்னதா நீங்க மருந்து வச்சு என்னதா நீங்க வச்சு அத கொள்னுன் நெனச்சாலு அது கொல்லாஸ் சாகாது பூன மட்டு நீங்க வளத்துனீங்கனா அந்த வூட்ல எலியே வராதுன் சொல்வாங்க
ஆமாமாங் தோழி
ஒங்க வீட்ல நாய் ஒங்க ஏரியால
வேறெந்த விலங்கு தோழி ஒங்ளுக்கு ரொம்ப புடிக்கு நாய் புடிக்குங் தோழி ஆமாமாங் தோழி
எனக்கு லவ் பேர்ட்ஸ் வளர்க்கணுனு ஆச சகோதரி அதுக்கப்றோ ஃபிஷ் டாங்க் இருக்குல சகோதரி மீன் தொட்டி மீன் தொட்டி வாங்கி எனக்கு வளக்கணுன் ரொம்ப நாளா ஆச சகோதிரி நானு வளக்கலான்ந்தா பாக்றேனா சேரி தம்பிரு இருக்கானா ஆனா தம்பியெலா வளக்க விடமாட்டா கண்டிப்பா அத தள்ளி விட்டுட்றுவா அது ஒடஞ்சுரு அது ஒடஞ்சாலே நமக்கு க கஷ் டமா இருக்கு அதுக்கு நம்ம தனியா நம்ம நம்ம சொந் அது இது வந்து வாடக வீடு சகோதரி இது வாடக வீட்ல வந்து வளர்க்கலாம என்னன்னு தெரியல அவங்களுக்கு ஏதாவது சொல்லுவாங்க ஹவுஸ் ஓனர்ரு இதே நம்ப சொந்த வீடா இருந்துச்சு னா நமக்கு பிரச்சனை இல்லைங்களா அப்ப கொஞ்சோ தம்பியு கொஞ்சோ பெரியவன் ஆயிருவா செரி கொஞ்ச நாள்
அடிபடுறதுக்கு
ஆமா சகோதரி கண்டிப்பா அது கொஞ்சோ மேலால இருந்தா தெரிஞ்சுக்காது சகோதரி அவே கைக்கு எட்டுற மாரியே இருந்தாம் ஆமா மா அன மின்ட் அனாசிஸ்ஸி தொட்டியெல்லா வளத்தோம்னா பாக்க கொஞ்சோ நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு சகோதரி கொஞ்ச நல்லா பெரிய தொட்டியே வாங்கி வளர்கணு அதுக்கெல்லா அ
ஆமாமா அஞ்சலி செரிங்க தோழி மீண்டும் அடுத்த தலைப்புடன் சந்திப்போம் தோழி
ஆஹ் ஓகே சகோதரி ரொம்ப நன்றி சகோதரி ஆமா சகோதரி உங்களோட பேசுனது ரொம்ப சகோதரி நன்றிங்க சகோதரி நன்றி